ஹலோ ஆ எப்டி இருக் கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க ஆ சொல்லுங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஏதோ நெட் ப்ராப்ளமா இருக்கு போலருக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிது
கேக்க மாட்டீங்கிதா ஹலோ
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஏதாவது எரர் ப்ராப்ளமா இருக்கு ஆ நெட் ப்ராப்ளமா இருக்குன் நெனைக்கிறே ஆ செரி செரி வீட்ல எல்லாரு எப் ப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்
ஆ எல்லாரு சூப்பரா இருக்காங்க மதியானோ என்ன செஞ்சீங்க
மதியோ புளி கொழம்பு வாழப்பூ பொரியல்
பொரியலா செரி செரி செரி நா இன்னைக்கு வந்துட்டு நேத்து சாம்பார் வச் சுருந்தே அதுவே இருந்தது ஆமா அதனால அதுவு கேரட் பொரியலு செஞ்சிருந்தே
அப்டிங்களா செரி செ ரி
ம் நைட்டு
நைட்டு என்ன செய்றது அதா யோச்சுட்டு இருக்கே என்ன செய்லானு நீங்க என்ன
செரி செரி நா வந்து பாஸ்தா செய்லான்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீட்ல கேட்டுட்டே இருக்காங்களா ஆமா செரி செய்யலா அப்டின்ட்டு
செரி செரி பாஸ்தா எப்டி செய்வீங்க நீங்க
நானா நா என்ன எப்போது அப்டி செய்வே பாஸ்தாவ வேக வச்சுருவே இது தண்ணி இது உப்பு அப்றோ வந்துட்டு எண்ண எண்ண ஒரு ஸ்பூன் எ எப்பவுமே ஊத்துனா வந்துட்டு உங்களுக்கு உதிரி உதிரியாவே வரும் ச் அதுனால நான் எப்பவுமே ஆமா ஒரு ஸ்பூன் அர ஸ்பூன் இல்ல கா ஸ்பூன் கூட ஊத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வந்துட்டு அது ஊத்துனா எப்பவுமே அது உதிரி உதிரியா வரும் அதனால அத போட் க்க வச்சிருவேன் நான் எப்பவுமே அந்த டைமிங் வச்சுக்க மாட் டே நான் எனக்கு வெந்துருச்சு அப்டின்னா அதுல பாத்துதான் நான் இது பண்ணுவேன் பாத்துட்டு வடிகட்டி அ அதே மாரி தண்ணில வந்துட்டு பச்ச தண்ணில அப்டியே அந்த சூட் டோடயே பச்சத் தண்ணில அலசி சீர்ணும் ஆமா அப்டியே அலஸ்னாதான் உங்களுக்கு உ உதிரி உதிரியா கெடைக்கும்
ஆமா நான் செய்யறதெல்லாம் ஒட்டிக்குது அப்டியே
அப்டியா அதுதான் இப்டி ட்ரை பண்ணி பாருங்க எண்ண ஊத்திக்கோங்க வேக வைக்கும் போது அது ஒன்னு சு இன்னொன்னு வந்துட்டு அது தான் அது என்னது வடிக்கும் போது வடிச்சுட்டு நீங்க அப்டியே வந்துட்டு சூட்டோட என் எண்ணய இது சூட்டோட நீங்க அப்டியே பச்ச தண்ணில கழுவினீங்ன்னா அந்த சூட இது அந் த பாஸ்தால வந்துட்டு சூடு ஒட்டக்கூடாது
ஓ
அஹ் அந்த இருக்கிற சூடு எல்லாத்தையுமே நீங்க அந்த இதுல எடுத்தரணும் கலறிட்டே இருந்த அரிசி கலுவுவீங்க பாத்தீங்களா அந்த மாரி கொஞ்ச கழுவினீங்கன்னா எல்லா எதுவு சூடும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது உதிரி உதிரியாவவே
வேக வச்சதுக்கு அப்புறம் பச்ச தண்ணில கழுவ சொல்றீங்க
ஆமா வடிகட்டினதுக்கு அப்புறம் பச்சை தண்ணியில கழுவிறணும் எப்பவுமே பாஸ்தா நூடுல்ஸ் ஆஹ் அதா அந்த சூடு போற வரைக்கியு
ஆஹ் ஆஹ்
வைக்க கூடாது உங்களுக்கு ரொம்ப அந்த சூட் ஆஹ் ஆமா ஏன்னா அப்பிடி நீங்க அந்த சூட்டோட வச்சு வச்சீங்கன்னாதா உங்களுக்கு ஒட்டு அந்த சூட்ட நீங்க வந்துட்டு எடுத்து த்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களா நீங்க எவ்ளோ நேரோ கழிச்சு நீங்க அதுல அந்த மசாலா செஞ்சுட்டு அதுல கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா கடைக்கு நீங்க அதுவே அந்த சூட்டோட அப்டியே வெச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடா அத அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒட்டிக்கு
ஓ அதனாலதா எனக்கு அப்டியே ஒட் ஒட்டி ஒட்டிக்கிது
ஆஹ் இருக் கு அதனால கூட இருக்கு இப்பிடி ட்ரை பண்ணி பாருங்க ஓர் ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு இதாகு ஆஹ் ஆஹ் நா சூடு போற வரைக்கு அப்பிடியே நம்ம அருசி கழுவுவோல்ல அதே மாரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கழுவுனோனா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்பிடியே அந்த சூடெல்லா அப்பிடியே தண்ணியில போயிடு சூடுலா போ ஆஹ் அதுதா இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கவுட்டாகு ஏன்னா எனக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்ஸ் டேஜ் லல்லா வந்துட்டு எனக்கு இந்த ட்ரிப்ஸ் அவ்ளோவா தெரியாது அப்ப வந்துட்டு கொஞ்சோ எனக்கு அப்பிடி தா இருந்துச்சு இப்போ இப்போ தா வந்துட் ட்டு நறைய பெரு சொல்லி சொல்லி நெறைய வீடியோலா பாத் பாத்துதா இது பண்ண இப்ப எல்லா எனக்கு கரெக்டா அது ஒட்டாம
ஒரு தரவதா நெனச்சுக்கிட்டே
ஆ இருக்கு ஒரு நீங்க ஒரு அதுதா இன்னு ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டீங்னாலே உங்களுக்கு கரெக்ட் டாயிடு அதுதா அதுதா உங்களுக்கு வந்துட்டு மிஸ்டேக் ஆகுது தாளிக்கிறதுக்கு வந்துட் வெட்டுன வெங்காயோ தக்காளி ஃபஸ்ட் வெங்காயத்த நல்லா போட் வதக்கிருவே அ வெங்காயோ போடலயோ ஓ அது வந்து இப்போ ஒரு கிலோ செய்வேன்னு வச்சுக்கோங்களே அதுக்கு வந்துட்டு ஒரு நாலு வெங்காயோ போடுவே
ஆ
ஏனா உங்களுக்கு மசாலா வரணுல அதனால வந்துட்டு நா நாலு வெங் வெக்காய போடுவே நாலு வெங்காயோ போட்டுட் டு நல்லா இது அது வதங்கும் போ தே உப்பு போட்டுருவே உப்பு போட்டு அ இது கொஞ்சோ நல்லா வதங்குனோன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவே போட்டுட்டு நல்லா ஆ இது நல்லா அது நல்லா பிரவுன் கலர்ல வந்தோனே ஐ இது அது அது என்னது ஒ ரெண்டு தக்காளி அது வந்துட்டு அர கிலோவா இருந்தா ஒரு தக்காளி ஒரு கிலோவா இருந்தா ரெண்டு தக்காளி ரொம்ப போட்னுனு அவச அவசியோல்ல போட்டுட்டு ஆ ஆமா ஆமா நல்லா வதக்கீட்டு
ம்
அதுக்கப்புறோ நீங்க ஏதாவது காய்கறி வந்துட்டு உங்களுக்கு புடிச்ச வித உங்களுக்கு புடிச்ச விதமான வந்துட்டு நீங்க காய்கறி போட்டுக்கலா போட்டுட்டு நல்லா அது நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயிலயே நல்லா ஃப்ரைபண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன மசாலால்லாம் யூஸ் பண்ணனும்ன்னனு உங்களுக்கு விருப்பமா இருக்கோ உங்ககிட்ட இருக்கற மசாலாவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி இது நான் ரொம்ப இதா அதிகமா யூஸ் பண்றது வந்துட்டு தக்காளியும் காஞ்ச மிளகா வையும் கொதிக்க வச்சிருவேன் கொதிக்க வெச்சு வெச்சு அது இது அந்த தக்காளியு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவையும் பேஸ்ட் அரைச்சு அந்த விழுத தான் நான் வந்துட்டு காரத்துக்கு போடுவே
அப்ப நீங்க ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தோட போடல
மறந்துட்டேன் போடுவே ஆனா வந்துட்டு ஒரு தக்காளி போடுவேன் அரைக்கிறதுக்கு வந்து டு ஒரு தக்காளி ஒரு அன் அஞ்சாறு காஞ்ச மெளகா போடுவே போட்டு ஆ ஆமா
ம்
அரைச்சிட்டு ஆ அந்த விழுது அதுதான் நான் போடுறன் இதுக்கு போடுவே காரத்துக்கு அது மட்டுமே போதும் அதுக்கப்புறம் நீங்க சேர்க்கிற மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா எதும் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலா
மிளகாய்த்தூள் மஞ்ச தூள்லாம
ஆஹா அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல அதுக்குதான் நம்ம காரத்துக்கு இது போறோல
சேரி சேர்
அதுனால நீங்க வந்துட்டு காரத்துக்கு எதுமே போட வேண்டா மொளகா தூள் போட்டுக்லா ஆமா அது உங்குளுக்கு கார்த்துக்கு ஏத்த மாரி போட்டுக்லா ஆனா நா மொளகா எ காஞ்ச மெளகா இது இந்த மொளகா போட மாட்டே பச்ச மொளகா போட மாட்டே அதனால வந்துட்டு காஞ்ச மொளகாவ போட்டு பேஸ்ட் அரைச்சர்றதுனால நா வந்துட்டு அதுவே போட்டுக்குவே
உம் உம்
ட்டு அதா கரம் மசாலா அதுக்கப்புற வந்துட்டு அ க ஆரிக்கோன வெச்சு இந்திங்ன்னா ஆரிக்கானோ போட்டுக்லா
ஆரிகானோனா
ஆரிகானோனா உங்குளுக்கு அந்த பாஸ்தா இது அது என்ன மக்ரோனி அதுக்கல்லா வந்துட்டு உங்ளுக் க்கு அ சீசனிங்ன்னு சொல்லுவாங்க அது போட்டா கொஞ்சோ டேஸ்ட்டு குடுக்குன் சொல்லுவாங்க அது தனியா க டைலியே விக்கு அது போட்டு தந்தா போட்டுக்லா அஜினமோட் ட்ட கெடையாது இது வந்துட்டு ஆரிகானோன் சொல்லுவாங்க பெப்பர் தூள் மாரி
இது வரயு நா கேள்வி பட்டதே இல்ல
கேள்விப்ப ட்டதில்லையோ நீங்க வந்து வேணா பாஸ்தா வீடியோ மக்ரோனி வீடியோன் போட்டு பா கங்களே கண்டிப்பா உங்களுக்கு வ கெடைக்கு அதுக்கப்புறோ வந்துட்டு அ ஆமா அதுக்கப்புறோ வந்து ட்டு அதுதா நீங்க அது போட்டு க்லா அப்புற வந்துட்டு சோயா ஆ கண்டிப்பா நா சென் பண்றே ஆர்யா இது அது பேர் என்ன து இது சோயா சாசு அப்றோ சில்லி சாசு ஏ அதுக்கப்புற வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இது மாய் இது மூணு யூஸ் பண்ணுனாலு யூஸ் பண்ணலா இல்ல யூஸ் பண்ணாம செய்யணு நாலுமே செய் செஞ்சுக்கலா இதெல்லா யூஸ் பண்ணோனா நமக்கு வந்து டு கொஞ்ச கிரீமியா கிடைக்கு கொஞ்ச வந்துட்டுா ஆமா அஹ் பிள்ளைங்க வந்துட்டு ஆசைப்படுற மாரி அந்த ஜூஸியா கிடைக்கு
ஓ சேரி சேரி
ஆமா அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இ யூஸ் பண்ணிக்கலா இதெல்லா இல்ல அப்டின்னா நம்ம வந்துட்டு கரம் மசாலா அப்புற சிக்கன் மசாலா இல்லன்னா இது நம் பிரியாணி மஸ் மசாலான்னு வச்சிருப்போம் பாத்தீங்களா மட்டன் மசாலான்ட்டு நா அது கூட போட்டுக் கலா வீட்ல செய்யறது கூட போட்டுக்கலா நம்ம பிரியாணி மசாலா எல்லா செய்வோ பாத்தீங்களா
உம் நா இதெல்லா போட்டதே இல்ல
ஆஹ் சேரி சேரி இதெல்லா போட்டா இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச இ நல்லா லுக் கொடுக்கு நல்லா இன்னுமே டே டேஸ்ட் டு வந்துட்டு ஜாஸ்தி படுத்துனு சொல்லுவாங்க அதே ம் ஆஹ ச சேரி சேரி ஆனா ஒரு சி ல இஞ்சி பண்டு போடுவாங்க நறைய விதமா செய்யறாங்க வெள்ள கலர்ல செய்யறாங்க ஒ இது வெள்ளப் பெப் பெப்பர் போட்டு செய்வாங்க
நா பர்மா மாடல்லாத பண்ணுவ
ஓ சேரி சேரி அதனால நீங்க வந்துட்டு உங்க நீங்க வந்துட்டு இது யூஸ் பண்ண மாட்டீங்க இது வந்துட்டு நார் நார்மலா எல்லாருமே யூஸ் பண்றது அதனால வந்துட்டு இது மாரிலாம் போடுறது இது எல்லாருமே அஹ் பொதுவா யூஸ் பண்றது அதனால சரிங்க இவ்ளோதான் ஆஹ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க சரி ஓகே கண்டிப்பா சரி வைக்கிறேன் ஆஹ் சரி ஓகே ஆ சரி ஆஹ் சரி